ஆ வணக்கம் தோழி
என்ன பண்ணிட்றிக்கிங்க
சும்மாதா ம் நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லாருக்க நீங்க என்ன பண்ணீட்ருக்கீங்க பண்றீங்ளா ஆ சாப்ட்டாச்சு தோழன்
நீங்க
நா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு
ம் நா வந்து காலேஜ் முடுச்சுட்ட
சேரிங்க தோழன்
ம்
வேலைக்கு போய்ட்ருக்கீங்ளா இப்போ
இல்ல இல்ல சும்மாதா இருக்க இன்னு இப்பதா முடிச்ச இப்பதா ரிசல்ட் வந்து
சேரிங்க சேரிங்க தோழன் சேரிங்க தோழன்
நீங்க எது ஒர்க்கெல்லா பண்லியா
இல்லங்கத்தோழன் நாங்க ஹவுஸ் ஒய்ஃப்தா சும்மா இப்போதிக்கு சும்மா வீட்ல இருக்கறதுக்காக இது மட்டு செய்லா அப்டின்னு சும்மா பண்ணீட்டு இருக்கோ தோழன் காலைல என்ன சாப்ட்டீங்க தோழன்
காலீல இட்லி சாம்பார்
சேரிங்க சேரிங்க தோழன் நா வந்து காலைல தோச மீன் கொழம்பு
ஓ வீட்ல எத் எத்தினி பேரு வீட்ல நீங்க
எங்க வீட்ல வந்து நாங்க கொஞ் ஜாயிண்ட் ஃபேமிலி தோழன் நானு என் கணவரு எ பொண்ணு அப்பறோ மாமனார் மாமியார் கணவரோட அண்ண இவுங்க இருக்கோ உங்க வீட்ல எத்தன பேரு யார் யாரெல்லா இருக்கீங்க
நானு எங்கண்ண எங்கப்பா எங்கம்மா
சேரிங்க தோழன்
ம்
அக்கா தங்கச்சி யாருமே இல்லையா தோழன்
ம் அப்பிடி யாரு இல்லைங்க
சேரிங்க தோழன் சேரிங்க சேரிங்க சேரிங்க தோ மதியானத்துக்கு உங்க அம்மா இன்னு சமச்சிட்டாங்ளா இல்ல இனிமேதா
சம சமச்ட்டாங்க சமச்ட்டாங்க கார கொழம்பு வச்சுட்டுருக்றாங்க
சேரிங்க தோழன் நீங்க அம்மாக்கு ஹெல்ப்ல்லா பண்ணுவீங்ளா கூட
ம் வெறும் சமைக்கலா மாட்டே
ம் சின்ன சின்ன இப்ப சின்ன சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா
சின்ன சின்ன ஹெல்ப்பு பு பண்ணுவே தண்ணி இதுமாரி பிடிச்சு வைக்கணு தண்ணி புடிப்பே
சரிங்க
சரிங்க சரிங்க
ம் அது மாரி ஒரு ப்ளான் பண்ணுவே
அ செரிங்க அப்பறம் ரீசன்டா ஏதாச்சு படம் ஏதாச்சு பாத்தீங்களா
மூவி பாக்க மாட் நீங்க ஏதாச்சு மூவி பாத்தீங்களா
இல்ல தோழன் நா இன்னு எதுவுமே பாக்கல பாக்கணு இல்ல எதுவுமே பாக்கல இன்னு இப்ப ரீசன்டா வந்த எ ஒன்னுமே பாக்கல லாஸ்ட்டா பாத்தது அந்த லியோ தேட்டர்ல போய் பாத்த லியோ மூவி மட்டுதா அத்தோட வேர எதுமே பாத்தது இல்ல
போய்ட் போய் டேக்ட்ரல தா பாப்பிங்களா வீட்ல பாக்கமாட்டிங்களா
போன்ல ஓடிடி லயும் பாப்போம் தேட்டர்லயும் பாப்போம் தேட்டர்லனு போய் பாத் ஒன்னா அந்த லியோக் மூவி போனது தா அப்றோ இங்கே போன்ல வந்து ரீசன்டா லாஸ்ட்டா இல்ல லாஸ்டா எந்த மூவியு பாக்கல போன்ல கூட இப்போ ஆனா பாக்கணும்ன்ற இன்ரெஸ்ட் அவ்ளோ இல்ல எனக்கு புடிச்சது இந்த ஹாரர் மூவிதா ரொம்ப ரொம்ப பிடிக்கு ஹாரர் ஹாரர் மூவி பேய்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கு தனியா ஒக்காந்து பாப்பேன் ஆன நைட் தனிய தூங்கறது பயோ படத்த பாத்துட்டு நைட்ல தூங்க மாட்டே அந்த மாரி
ம் ம் ம்
காலையில ஒக்காந்து நல்லா பாத்திர வேண்டியது நைட்டு மட்டும் கொஞ்சோ பயமா இருக்கு
அதுனாலயே எ என் பொண்ணையோ இல்ல யாராவது கூடப் கடேசில படத்த வச்சுதா தூங்குறது படம் பாத்தே ஏ பொண்ணு நல்லா பாப்பாங்க பேய்ப்படொ அதனால நானு அவலு சேமா தூங்குபோதும் லைட்டா பயம் வந்துரு
எனைக்கி மூவீனா ஒரு இன்ட்ரெஸ்ட்ட இருந்தா பிடிக்கு இப்பெல்லா தூக்கம் மூவி பாத்தாலே தூக்கம் வந்துடுது தூங்கிடுவே சரி அதனால மூவியே பாக்றதுல
மூவி பாத்தாவே தூக்கவர்தா கிளாஸ்ல தூங்குற மாரி மூவி பாத்தா தூக்கவந்துருமா
கிளாஸ்ல கூட தூங்க மாட்ட கிளாஸ்ல நம்ம பசங்க கூட ஜாலியா ஐயோ காலேஜ் லைஃப்பையு மிஸ் பண்ற மாரியே இருக்கு
ம் இப்ப மறுபடியு அந்த ரொம்ப யோசனையாவே இருக்குல்ல எதுக்டா காலேஜ் விட்டு வந்தோ எனக்கு இருந்த அப்டியே ஸ்கூல் லைஃப்ப முடிச்சதுக்கு அப்பறம் அந்த மாரி ஒரு ஃபீலிங் இருந்தது இன்னமும் ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸ பாக்கணும்ன்ற ஆசல்லா இருக்கு கே முடிய மாட்டேங்குது எல்லாரு போயிட்டு தா இருக்காங்க எல்லாரு சுத்திட்டு தா இருக்காங்க நா மட்டுதா வீட்ல இருப்ப அது தா என்னோட ஃபிரண்ட்ஸ்ல்லா ஸ்டேட்டஸ்ல்லா போடுவாங்க போயிட்டு வந்துட்டு அந்த ஸ் ஸ்கூல் ஃபிரண்ட்ஸ் நம் மட்டுமுமே வீட்ல இருக்க மாரியோ தோணுது எப்யாச்சு ஒரு தடவ யாராவது ஒருத்தரையாவுது பாத்துர மாட்டோமான்ற ஒரு ஃபீலிங் இருக்கு பட் முடில இப்டிலா நம்ளோட சூழ்நில இப்டி அந்த மாரி ஆயிருச்சு
நான் நான்னு இப்ப எப்ப ஏன்டா காலேஜ் முடி ச்சோ காலேஜ்னா ஜாலியா இருக்கு போயிட்டு எப்டிதா ஒரு நாள் போகுதுன்னே தெரியாது போவுமா அப்டே அங்கே இருமா அங்கந்து வீட்டு வர்த்துக்கு ஈவ்னிங் ஆய்டுமா திருப்பி சாப்டுவோமா திருப்பி அப்டே நைட் ஆய்டுமா திருப்பி கால்ல எலுந்து போவ்மா அதே ஒரு சம ஜாலியாயிந்து
ஆமாங்க இப்போ காலேஜ் முடி ச்சாச்சி இப்ப நெக்ஸ்ட்டு ஒர்க்கா இல்ல இன்னொரு டிகிரி எது ட்ரை பண்றீங்ளா
நெக்ஸ்ட்டு இன்னொன் டிகிரி போடனு
போட்ணுமா சேரிங்க சேரிங்க தோழா உங்க வீட்ல எல்லாரு நா வந்து டுவெல்த்து தா தோழா படு ச்சுருக்க அதா சொல்றனே ஸ்கூல் முடிச்சு ஒரு ரெண்டு வருஷத்துலயே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்பறோ ஒரு வருஷத்துலயே பாப்பா பொறந் ச்சு அதுக்கப்புறமா அதுலயே எல்லாமே போய்ருச்சு கரெக்டா இருக்கு இப்ப பாப்பா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கறாங்க அவுங்க ஸ்கூல் போயிருக்காங்க இப்ப அவுங்க பின்னாடியே போது இப்டியே போ அதனாலவே நம்ம ஸ்கூல் நா படிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்கள கூட மீட் பண்ண முடியாது சூழ்நிலைல நாய் இருக்க ரொம்போ இதே என்னோட ஹஸ்பண்ட்ல்லா பாருங்கல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட செரி ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்டோட சேரி ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்சோட சேரி ஜாலியா பேசுறாரு ஜாலியா சுத்தறாரு ஏ நம்பளால மட் முடிலா
அம்மாஸ் அம்மாஸ் ஸ்ட்ர போன அங்க போய் பழகல்லா பசங்க இங்க எங்க போறது வீட்ல வேல வச்சுக்குனு
அதுதா சொல்ற நா அதுதா ரொம் போறவுங்க நெறைய பேரு போயிட்டுதா இருக்காங்க ஆனா நம்பளால முடில அப்டின்ற நெறைய பேருட்ட சொல்லியு எ ஃப்ரெண்ட்ஸெல்லா போய்ட்டு வந்து கா ஸ்டேட்டஸ்ல பாத்தா அவுங்க இங்க போனத போட்ருப்பாங்க அங்க போனத போட்ருப்பாங்க கேட்டா அவுங்க எது என்ன சொல்வாங்க நீ வர மாட்ற அதனால நாங்க என்ன பண்றத ஒரே வார்த்த முடிஞ்சிடு நம்மக்கு நம்ம பெத்த அப்பாவு அப்டிதா இருக்காரு நமக்கு வந்த கணவரு அப்டிதா இருக்காரு ரெண்டுமே அப்டிதா இருக்கு அதனால ஒன்னு செய்றதுக்கு இல்ல அப்டின்ற உட்றவேண்டிதா அப்பா கூட ரொமாபோ போர்த்தி போர்த்தி வச்சிந்தாரு அதே மாரி கணவரு அப்டே வச்சிருக்காரு சா அது அதுதாங்க உங்களுக்கு கல்யாணம்லா ஆச்சுங்லா ஒய்ஃப நல்லா ஃப்ரீடமா இருக்க விடுங்க வீட்டுக்குள்ளயே போட்டு அடைக்காதி
அஞ்சு வெஸ்ட்டு தா ஜாலியா போவேடிண்தா ஜாலியா போய்ட்டு அவுங்ளுக் எங்க பிடிக்குதோ அவுங்கள கூட்டின் போயிட்டு கூட்னு வர வேண்டி தா
அது மட்டு இருக்க கூடாது மேபி அவுங்ளுக்கு புடிச்சதெல்லா செய் ட்டு அப்டின்ற ஒரு ஃப்ரீடமா விடுங்க
நீங்க கேளுங்க உங் உங்க கணவருட்ட கேளுங்க இந்த மாரி போலா வாங்கன் கூப்ட்டா வர போறாரு வர்
அவரு யே கிளீன் கணவர் வந்து மினி லெக்ச்சர் இந்த காலேஜ்லல்லா எடுப்பாங்களா அந்த மாரி நம்ம எத சொன்னா அப்டியே லெசன் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு கத கதையா வரு அதுக்காகவே நம்ம பயந்துட்டு எதுமே சொல்றதுல்ல அதே மாரி நம்ம அ இதுக்கே இந்த ஆப்ல யூஸ் பண்றன் சொன்னதுக் கு நெறைய கஷ்ட்டோ வேண்டா டா அப்டின் சொன்னாரு கெஞ்சு கூத்தாடி இதுல சேந்தது அட்லீஸ்ட்டு கொஞ் எதாவது பண்றே அப்டின்னு சரி பண்ணிட்டு போ அப்டின்னுட்டு போயிட்டாரு
ம்
நம்பமாட்டேன்டாரு நீ எதோ லூசுத்தனமா பேசிட்ருப்ப அப்டின் சொல்ட்டு தா போவாரு ஆ நல்ல நல்லா பாத்து பண்ஜா செம்ம ஜாலி கேரக்டர் மத்த எப்டி சொல்றது எதுக்கு எதுலயு போகாத வம்புக்கு நீ பாத் வீட்ல இரு உன்னோட வேல என்ன வீட்டு வேல பாப்பா பாத்துக்கணு இத்து செய்யு அப்படின் தா சொன்னாரு மத்த வேண்டா மத்தபடி எ ஹஸ்பண்ட்
நீங்க சிட்டா பாப்பாவ சிட்டா பாத்துப்பீங்களா
புரில்ல என்ன சொல்லுங்க
நீங்க ஸ்ட்ரியிட்டா பாத்துப்பீங்களா பாப்பாவ எல்லா
ரொம்போ ஸ்ட்ரிட்டுல்லா இல்ல இல்ல படிக்கிற டைம்ல மட்டு கொஞ்சம் அதட்டி எல்லா படிக்க வெப்பே மத்த டைம்ல வந்து அவ கூட விளையாட்னோ ஜாலியா இருக் கனு அவ்ங்க அப்பாவு அப்டிதா செம்ம ஜாலியா இருப்பாரு அவ கூட அவ கேக்குறதெல்லா வாங்கி குடுப்பாரு நல்லா விளையா அவ கூட என்ன ஆனா அவர் வந்து வீட்டுல இருக்க மாட்டாரு
மீதி கடைக்கல பாப்பாவ வச்சி ஜாலியா இருப்போ எல்லாரு இச்சி ஜாலியா
ஆ எப்போ எ மேல பாசந்தா இல்லன்லா இல்ல பட் என்ன பண்றது நீ வந்து உன்னோட லைஃப மட் டு இது ஒதிக் உள்ளயே இரு எதுக்கு தேவலாத வேல விஷ்யோ நா தா உன்ன நல்லா பாத்து கர்லே அப்டி நமக்கு நம்ம எதாவது வெலிய போறவங்க போரோம்னா போ போனா உங்க அம்மா கூட போ உங்க அப்பா கூட போ மத்த தனியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட அதெல்லா அல அல்லோவ்டு இல்ல அது மாரி சொல்றே
ம்
அதெல்லா மத்தபடி ஒரு கொறை இல்லாம் பாத்துப்பாரு கேக்கறதெல்லா வாங் கொடுப்பாரு எல்லா செய்வாரு பட் இதுன்னா மட்டுந்தா நம்ம நம்ம ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு காதல வாங்கிப்பாரு அதுக்காகதா அதுக்காக பண்ல மத்தபடி நீங்க ஒண்ணு தப்ப நெ
தப்பா இல்லங் சிஸ்டர் மீறி ஜாலியா கூட்ன்னு போனு இப்ப உங்களுக்கு இப்ப வீட்லேயே இருக்கனால ஒரு இதுவா இருக்கு பெரிய ஆஃபீஸ்ர் உங்களுக் எதுக்கு லீவு அன்னைக்கு தாங்க போட்டு இல்லையா
மத்தபடி நா ரொம்ப ஜாலியாதா இருக்கே எ பொண் ணு ந நல்லாதா இருக்காங்க இப்போ நம்ம எங்காது போனோன் தா சொல்றேன்னே நீ உங்க அம்மாவோட போ இல்ல எங்க அம்மா எங் கூடப்போ மத்தவடைய உ ஃப்ரெண்ட்ஸ்சு அவல்லா போறாங்கன்னா அதெல்லா வேண்டா அப்டின் சொல்வாரு
ம் ம்
அத சொல்னிங் தனியா அனுப்புறதுக்கு பயம் நா எங்கேகி அ போயி்ட்டு வரு அப்டின்ற கவல அவருக்கு எனக்கு எல்லா தெரியு எல்லா புரியுன்றது எனக்கு தெரியு பட் அவருக்கு தெரிய மாட்டேங்கிது அதுக்கு அப்போ பயோ கொஞ்சோ வேண்டா வேண்டா நைட் டைம்ல டிராவல்லா வேண்டா அந்த மாரில்லா சொல்வாரு எங்க அம்மா வீட்லருந்து இங்க வறத்துக்கே நைட்டுக்கு அலோட் பண்ண மாட்டாரு ஒண்ணு இருந்த உங்க அம்மா வீட்லயே இருந்துரு இல்லனா ஏ நம்ம வீடல இரு அப்டின்னு சொன்னார் ம் அதுதா மத்தபடி எல்லா ஒண் ஆ ந பண்ணிரு சரி உங்ககிட்ட பேசி ரொம்ப நல்லா இருந்தது தோழர் மீண்டு அடுத்ததடவ பேசுவோ ரொம்ப நன்றி தோழர்
என்னாச்சு ம் நன்றி நன்றி